ம் சொல்றா ஆ வெச்சல்ல ஃபோனு
ஒரே நிமிஷோ
ம்
ம் சொல்லு
ஃபோன் வெச்சலன்டா
ஆமா
ம்
இன்னாது ஃபோன் வெச்சல்ல
இப்டி கட் பண்ணல்ல நானு ஃபோனு
ஆமா
ம் அப்ப ஃபோன் பண்டா
ம்
ம் அத்தா சொன்னல்ல அதுக்குதா
ஆ
ம் ம் கோழி பீஸ் ஜசே வாட் கோழி பீஸ் ஜசே
ஆ
ம் அப்புறோ வந்து மீன் பிஸ்னஸு
ஆ
அப்புறோ வந்து ஃபா உழவரு அப்றோ என்னாது ஃபிஷர்மேனு
ஆ
ஒரு ஆளா வ
ஏ சவுண்டு கம்மியா கேக்குது
நா கொஞ்ச தள்ளி வெச்சு பேசறதுனால
ம்
ம் ஒராளா
ம்
பல ஜாப்ஸ வந்து ஆக்குபேஷன் பண்றோ
ம் ஹும்
ம் அவுரு வந்து இப்ப வந்து ஃபிஷர்மேன்னா அவுரு வந்து இப்பிடி சொல்லுவாரா இப்ப வந்து நம்ம அதுல டவுட் கேக்கணு வந்து அப்டியே கட்டு அப்டியே கட்டி கட்டி கட்டி கட்டி உடறா
ம்
ம் அப்ரோ சரி நா வந்து ஸாக் ஆய்ட்டன்டா ஒரு பையனுக் ஃபோன் பண்ணாம்போல
ம்
ம் இவம் பேசற பேச்சுக்கு அவனால ஊங்கு ஊமட் இவந்தா கொட்ட முத்தா அப்டியே அப்டியே ம் நா வந்து எடுக் எடக் குமுடக்கா கேள்வி கேட்டுருந்தே எங்கங்கல்லா ஒளர்ரானோ அங்கங்கல்லா
யாரு கார்த்தி அண்ணாவா
ஆ அது வந்து சேர் அத உட்ராண்ணிர்றா
ம்
சாப்ட்டா ச்சா
ம் ஹூம் இப்பதாண்டா நீயு
ம் சாப்ட்ட அதா அப்ப சாப்ட்டனே ஈவ்னிங்
ம் சேரி சேர அந்த ஒரே ஆள் வந்து பல ஆக்குபேஷன்ஸ்ஸு இதல்ல நமக்கு வேற ஐடியாலா குடுக்குறா
ம்
ம் இந்த மேல கோயி கீழ வாத்து அப்டின்றா உம் ம் நி சொல்றா அவ வந்து அடி கிராம் ப்ரோ அதா கத கதையா சொல்றான் கட் ச்சி உர்ரா ஒண்ணுமே முடில எதோ வேகமா வேற பேசுறான் கேட்டா வந்து தொழில்க் அப்போதா தொழில் அப் குடுத்தா வேகமா பேசு வாங்கலா ஆ ன்றா தொழிலுக்கு புதுசா அப்டீன் கேக்கறான் வேகமா பேசுனமா தொழில்க் வந் தா புரிதா அவ்னுக்கு வந்து இப்ப கப்பல் வந்து கவுரப்போதான்
ம்
நா தே டென் டேஸ் ஆய்ச்சான் கடலுக்குப்
ஹைஸ்
புறிதா அதாது மீனேப் புடிக்லியா வர் னுமா திரிப்பி இன்னிக்குள்ள மீன் புச் ச்சதா வந்து கப்பல் கவுறாதா இன்ட்டு அ ஓவொரு பதுனெட்டாயிர மீன் புடிக்கிணு போல இப்பதா வந்து ஏ ஏழாய்ர் போய் எட்டாய்ர மீனு புட்ச்சிர் கா போல நா ஒர் ரு நாலாயர மீன் புச்சு குத்தா
ம்
அப் ஓ அவரு எனுக் மீன் புடு குடுக்கல அவரு சொன்னதுனால நா வந்து மீன் புடிக்கலான்னு போயிட்ட
ம்
எனுக்கு மீன் புடிக்ல அவருக்கு நா மீன் புடுச் குடுத்ந்த
ஓ ஓ ஒரே மிஷா அப்டியே இரு இதுவர நா ஆடியோ எடிட் பண்ணி குடுத்துட்ட
ம்
அப்டி இருக்
கேப் புட்டா வந்து நா சிலபல ம் ன்ன எப்டி எடிட் சொல்லுங்க எந்த ஆப்
நாங்க அதெல்லா வந்து சீக்ரெட் நாங்க சொல்ல மாட்டோம்
அதா
ஆமா
ம் ஆ எப்டி ராஜதந்திரோ அந்த மாரியா
என்னது
ராஜ ரகசியோ
ஆமா ராஜரகசியோ
ம் எங்க அம்மா அப்பாலா எல்லாப் கொழம்புலே ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு என்ன ஊட்டினிருக்காங்க
ஒட்டு போட்டுனா
கட் தர் மொதல்ல ஒரு கொலம்பு இப்போ வந்து காரமா ஒரு கொலம்பு
ம்
ஆ ஆமப்பா எங்கம்மாவு பயங்கரமா சமாளிக் ஆ வாங்க சொன்னன் சொன்ன
ஏய் லூசு காலேஜ்ல காலையில கூட்டு போறது அது
ஓ காலையில கூட்டு போறத என்ன ஏது என்ன இருக்கும்அங்க
புக் ஃபேர் ராட்ணம் இருக் போவ
புக் ஃபேர் னு சொல்லிட்டு புக்க தவர
ஏய் புக்ஸ் நிறைய இருக்கும்
அததான் ஃபர்ஸ்ட் சொ
ஆ அதுக்கு அப்புறம் வந்து இது ஆ ராட்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் நெறைய வந்து கேம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போமோது செமயா ச் அதே மர்தா
இப்ப செகண்ட் டைம் போறீங்கள்ல எப்டி செமையாரு ம்
இப்பத்தா நறையா வந்து இப்ப எப்டி சொல்றது இம்ப்ரூவ்மெண் பண்ணிருப்பாங்கல
அ அப்டி சொல்றியா
ம் ம்
ம்
நா வேற டெம்பர் வேற மா த்தனு
அட அப்ப
ம்ஹு மாத்தனு
ம்
எங்க அம்மா வந்து பாத்துச்சு ன்னா
அவ்ளதா ரண்டாவ்தா மொதல்ல பா த்தாங்ளா ஆ
ஆ அ அது காம்ச்சிட்டே இதையு காம்சா கொன்றுவா அதோட
சேர் சேரி
ஹ ம்
சப்டாச்சா
அதா சொன்னனே அப்ப சாப்ட்டுத்தா பசிக்கிதுதா பட் ஆனா வேணா
ஏ
ம் ஹும் தோணல
ஏ தூங்கல
ம் தெரிலியே
ஏங்க நம்புளு அந்த மாரி கண்டன் ட்ரை பண்லாமா
எந்த கன்டென்ட்
ம் நாங்க வந்து வியாபாரியா இருக்கோ
ஹ
ம் தெரியாம எப்டி ஏமாத்தி ம்
அம்பதலைய்யா ஆமாத்தியே முடியாது
அதுதா இப்ப வந்து கீர நா நிக்கிறே
கீர வேணா ம் வேற வச்சிப்போ
ம் ம் சேரி சேரி அது போவோனா
ய ஃபோன்ல வேற சார்ஜ் நிள்ளு
யா
த்தி ஒன்பதும் என்னோமோ தா இருக்கு
முப்பத்தி ஒன்பது அதவச்சி என்ன பண்றது
நீ நா வன்னி எவ்ளோ வச்சுருக்க
நா நாப்பத்தி மூணு வச்சிருக்க ப
என்ன என்ன விட அதிகமா வச்சிருக்க
ம்
ச் நான் இப்ப போய் போற்றுவ எ ஃபோன் ஒட்டு டிவென் தீ மினஸ் போட்டுரவா
டொன்ட்டி மினிட்ஸ் போட்டா
குட்டு குட்டு குட்டுங்க
குடு குடு ஏறிடுமா ம் எப்டி உ ஃபோன் மட்டு குடு குடு ஏறு
அது அப்படிதான் இது இது நியூ டெக்னாலஜி
நியூ டெக்னாலஜி ஆ
ஹம்
ம்
தூக்கம் வரல உனக்கு
ஆ ஹா
அதிசியமா இன்னிக்கு தூக்கம் வந்திருக்கனுமே உனக்கு நாயப்படி பாத்தா
மிஷின் முடிக்கனும்ல
என்ன மிஷின்
மிஷின் மங்கல்யான்
அ
மிஷின் மங்கல்யான்
மங்கல்யானா
ம்
அப்டின்னா உம்
அது ஒரு யூ டியூப் ரீல்ஸ்ல வந்துச்சு அத சொன்னேன்
ம் ம்
ம் ஆ ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீ ஓ அப்டியா ப்ரோ ஆ ஆ கலாய்ச் பேச சொன்னாங்களா ம் ஃபன்னா பேசறவங்களா இருக்கானுங்கோ
அ ஆ அப்ப ஃபண்ணா போட் போய் பேச வேண்டி தானே
அவனு வந்து ஃபஸ்ட்டு ம் மொத மீன் புச்ட்டு ரெண்டாவது மீன் புடிக்க போறானுங்கோ இப்போ மதமின் புஷ்ட்டானுங்கோ ம் ஆனா வந்து மீன் பிடிக்கறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு ம் ஏ
ஃபுல்லா தண்ணி தண்ணியா இருக்கு
ஓ வானிலை வந்து காலையில இருந்தே ஒரு மாரிதா இருக்கு
ம் வானில வருவியா
வானிலை
ஆ
ம் காலையில இருந்தே ஒரு மார்க்கமாதா இருக்கு
இல்லா
ம்
பேசிக்கா இன்னிக்கு நல்லா வெயில் அடிச்சிருக்கணும் ஆனா அடிக்கல
ம் ஒரு நிமிஷம்டா தண்ணி மட்டு குடிச்சுக்கிறேன்
புரில
ஒரு நிமிஷோ ம் கொஞ் சொல்ற ம் அ
வீட்ல அடிச்சிருக்கணு அடிக்கல
ஏ அடிப்பே
தெரியலையே வானமே எனக்கு வந்து ஒரு மாரு க்கமாக தான் இருந்தது
ம் வெயயிலும் அடிச்சு ம் தெரி்ந்தது
நா முடிந்தது
ஆமா வானன் வானம் மேகமூட்டதுடன் காண படும்
ஆரு முடிந்தது
இன்ன
ம்
ஐயா அப்டி இருக்கறியே
ம் சரி இது பண்றணா
ம்
பன்ற
சேர் செரி இருஅப்டியே ரிட்டர்ன் பண்ற
ரிட்டர்ன் இதுலியேவா
அ
ம்